ஹலோ ஹலோ வணக்கோ ஆ, நல்லா இருக் கே சேரி அந்த இது சொன்னீங்க இல்லையா
ஆமா சொல்லுங் க்கா
ஆ அத பத்தி கொஞ்சோ சொல்லுங்களே
என்னதுப்பா
அ இப்போ ட்ரெண்டா போயிட்டுருக்குல அந்த இது மைதா இது போட்டு சொன்னீங்களே
ப்ரௌனி
ப்ரெளனி
ஆ
அத பத்தி கொஞ்சோ சொல்லுங்க
அதுதாப்பா ப்ரௌனிக்கு வந்து ரெண்டு முட்ட நல்லா பீட் எடுத்துக்கணு சுகர் போடுறீங்கனா சுகர் வந்து நீங்க பவுடரு பண்ணி எடுத்துக்கோங்கோ அப்டி இல்ல எனக்கு ப்ரவுன் சுகர் வேணு இல்ல நா நாட்டு சக்கர போட்டுக்குறனா அது கூட உங்களுடைய ஆஃப் ஷன் தா அது கூட கொஞ்சோ கோகோ பவுடரு இந்த மாரி இது ஜலிக்கிறது இது வருது இல்ல அந்த இதெல்லா பெருசா அந்த ஜூஸ் இது பண்றதெல்லா அந்த மாரி கையில வச்சுக்கிட்டு நீங்கோ அதுல வந்து ஜெலிச்சு போட்டுக்கணு அப்படியே
பவுடரா போட்டுக்கக்கூடாது இந்த மாவா இருக்கு எல்லாமே
வந்து அதுல ஏன்னா கட்டி ஏதாச்சிரு இருந்தா நல்லா வரா
ஜூஸ்க்குனு ஒண்ணு ஜலிக்கிறது இருக்கா இதுக்குனு பண்றது இருக்கா
இல்லலைங்கோ இதுக்குன்ட்டுலா இல்ல நா வந்து அந்த ஜூசர்ல வருது எடுத்துப்பே ஜூஸ்காக இது பண்றது வருது இல்ல நம்ம வடிகட்டுறோம் இல்ல
ஆ இப்போ நா கூட டீ காஃபி வடி கட்டுறது ஸ்டீல்ல இருக்கு அது போட்டுக்லாமா
ஆ போட்டுக்கலா கண்டிப்பா அ அந்த மாரி அது என்ன கு ட்டியா இருக்கு ரொம்ப நேரம் நீங்க இது பண்ற மாரி இருக்கு ஆ நம்மளுக்கு கொஞ்சோ இது அகலமா வரு ஜூஸ்ல இது பண்றதுதா கொஞ்சோ பெருசா வருது பாத்துருக்கீங்ளா ஜூஸ் இந்த தேங்கா பால் எடுக்றது அதெல்லா கொஞ்சோ பெருசு பெருசா வரு
பெரிய நெட்டுதா ஆ ஆ
ஆ அந்த மாரி வாங்கினும்னா உங்க உங்களுக்கு கொஞ்சோ ஈஸியா இருக்கு அந்த ஜலிச்சு போட அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வச்சன்னனு கூட அத ஜலிச்சுட்டு அதுல மாவ போட்டு அதா முட்ட பீட் பண்ணிட்டு சுகரு அத ஆட் பண்ணிட்டு ஏ உப்பு வேணுனா ஒரு பிஞ்சாப் உப்பு ஆட் பண்ணிக்கலா ஆ அப்புறம் கொக்கோ இது கொக்கோ பவுடரு ஒரு டூ ஸ்பூன் ஆட் பண்ணுங்கோ அதுலயே மாவு ஜலிகத்துலயே அப்புறம் நாட்டு சக்கரையு ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெண்ணிலா எஷன்ஸ் வருது பாருங்க அது வேணுா அது கூட ஆப்ஷனல் தா உங்களுக்கு ஹலோ
ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது
ஆ அது வெண்ணிலேஷன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆ அதுவு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு ஒரு கொஞ்ச ஒரு பாதி பாதி டீ ஸ்பூன் போட்டுக்கலா நீங்க வெண்ணிலா எசன்ஸ் ஆ அதெல்லா வந்து உங்களுக்கு பிளேவர் கூட்டி தரும் அந்த உங்களுக்கு அந்த முட்ட ஸ்மெல் அதெல்லா வராம இருக்கிறதுக்காக அத யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அது கொஞ்ச அட் பண்ணிட்டு எல்லாமே போட்டு நல்லா பீ அது வந்து பீட் பண்றது வந்து அதுக்குன்னு ஒரு ரிட்டன் போல்டர் மெத்தட்ல இது பண்ணாவோ நீங்க வந்து நீங்க இஷ்டத்துக்கு கலக்க கூடாது அது வந்து ஆ நம்ம வந்து இப்டி எடுத்து அப்டியே கட் பண்ற மாதிரி ஒரே சைடு ஒரே மாதிரி கலர் பண்ணு நீங்க ரெண்டு சைடு எல்லா கலர்க கூடாது அத வந்து இப்டி கலக்க கூடாது அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு அது அதுக்கான இது பண்ற இது நீங்க ஃபர்ஸ்ட்ட் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கணு ஒரு இது வச்சு குக்கர்ல ஆ அந்த இதுல வந்து ஒரு ஸ்டாண்ட் உப்பு போட்டிட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டு ஆ கொஞ்ச நேர ஒரு டென் மினிட்ஸ்க்கு இது பண்ணி எடுத்துக்கணு நீங்க ஹீட்
உப்புன்னா எவ்ளோ பாதி போடணுமா ஒரு கால் போடணுமா
சும்மா கல் உப்பு ‌அது இப்ப ஸ்டாண்ட் வைக்கிறீங்கள அந்த குக்கர் குள்ள அப்படியே சுத்திலேயு வர மாதிரி அ ஸ்ப்ரெட் ஒரு மாதிரி அந்த மாதிரி ஆ ஆமா ஸ்ப்ரெடா ஒரு மாதிரி போட்டு அது மேல ஸ்டாண்ட் போட்டு யூஸ் பண்ண முடியாது அது ஜஸ்ட் அதுக்காக போட்டுட்டு அது மேல ஸ்டாண்ட் வச்சுட்டு அந்த இது வருது பாருங்க இது பேக் பண்ணுற இது பாத்திர வரு பாருங்க அது அதுல வந்து நீங்க ஃபுல்லா பட்டர் ஸ்ப்ரேட் பண்ணிட்டு பட்டர் வேணா பட்டர் ஷீட் போட்டுட்டு அது மேல நீங்க இப்ப இது கலந்து வச்சிருக்கு இதே போட்டுட்டு அதுக்கு மேல வந்து நீங்க ஏதாச்சு அடிஷ்னல் இது நீங்க அதுல பேக்கிங் சோடா கூட அட் பண்ணவா அது சொல்ல மறந்துட்ட ஒரு ஹாப் ஸ்பூன் பேக்கிங் சோடா கூட அதுல ஆட் பண்ணிக்கணு அதெல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த இதுல அப்படியே எடுத்து நம்ம ஊத்திக்கணு அதுல ஊத்திட்டு மேல உங்களுக்கு டெக்கரேட்வ் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுடைய வால்நட்ஸ் போட்டுக்கலா நட்ஸ் போட்டுக்கலா இல்ல சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலா நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி ஏதாச்சு தூவிக்கிட்டு அத எடுத்து அப்டியே குக்கர்ல வச்சிட்டு நீங்க ஒரு சிம்மலைய தா இருக்கணு இவ்வளுக்கு எல்லாமே சிம்ல தா நீங்க செய்யணு உங்ககிட்ட இது இருக்கு மைக்ரோ ஓவன்னா அது இவ்ளோ மினிட்ஸ்ன்ன இருக்கு அந்த மாதிரி வேணா நீங்க அது பண்ணிக்கலா அன்னைக்கு இல்லாத பட்சத்துக்கு குக்கர்ல செய்யணும்னாக்கா நீங்க வச்சிட்டு அ இது கிட்டத்த ட்ட அது ஒன் ஹவர் ஒன் ஹவர் தேவப்படுங்க அது நீங்க வச்சுட்டா ரெடி பண்ணிட்டு ஒன் அவர் வெயிட் பண்ணிட்டு மெதுவா திறந்து பார்த்து ஒரு இந்த ஸ்டிக் டூ ஸ்டிக் எல்லா வருது பாருங்க அந்த மாதிரி வந்து அத குத்தி எடுத்தா அது வந்து ஒட்னாக்கா வந்து வேகு வேகு வேகலைன்னு அர்த்தம் ஒட்டாம வர்ணு அப்டியே குத்தி எடுத்தாக்க
செர் செ இது எவ்ளோ நேரத்துல இது எவ்ளோ நேரொம் ஆகு வேக ஓ ஒன் ஹார் ஸ்லோலயே
ஸ்லோலயே சிம்லேயே வேகணு ஒன் ஹவர் தேவைப்படு உங்ககிட்ட இது இருந்தாக்கா கொஞ்ச சீக்கிர முடிய வாய்ப்பு இருக்கு ஆ நம்மகிட்ட ஓவன் இல்லாதனால இப்டி செய்ய வேண்டியதா இருக்கு இதுலயே வந்து நீங்கோ அதெல்லா எதுவுமே கிடையாதுங்கோ சும்மா க்ளோஸ் பண்ணி வைக்கணு விசிலெல்லா போடக்கூடாதுங்கோ
செர் செ வெண்ணிலா எசன்ஸ் கோக் ஆமா ஆமா வெண்ணிலா எசன்சு, கோக்கோ பவுட்ரு, பட் ட்டரு, பேக்கிங் சோடா ம்
ரொம்ப ஈஸி மெத்தட் தாங்கோ பட் ஆனா டைம் ஸ்பெண்ட் பண்ணனு அப்டி இல்லன்னா சில பேர் வந்து பனானால கூட செய்றாங்கோ சூப்பரா வருதுங்கோ பனனா ஆட் பண்ணி கூட செய்றாங்கோ
செர் செ
பெனானா வந்து பூ அதா மிக்சியில போட்டு ஒரு அரை அரச்சிட்டு இதுல ஆட் பண்ணிக்கிறாங்கோ அது கூட ஒரு மாரி ஃபிளாம் இது மாதிரி நல்லா இதுவா வரும்ங்கோ ஸ்பாஞ்சியா வரும் அதுவும் கூட
வேற கேக் ஐட்டம் வேறு என்னன்னு பண்ணுவீங்க நீங்க
அ இல்லைங்க இது ஒன் னுதா நானே ஆக்சுவலி புதுசுதான் ஆ செரி பசங்களுளுக்கு எல்லாம் பிரௌன்னினா ரொம்ப விரும்பி சாப்டனு இருந்தாங்கோ சேரி அப்போ ஒரு ஐடியாவா வந்ததுதான் சும்மா ஏன் நம்ம ட்ரை பண்ண கூடாது ட்ரை பண்ணலான் இன்ட்டு அப்ப கூட சில டைம் சொதுப்பும் சில டைம் நல்லா வரும் கேக் பொறுத்த வரைக்கும் ஒரே மெஷர்மெண்ட் கரெக்டா இன்டரஸ்டோட இன்ட்ரெஸ்ட் ஓட செஞ்சாதாங்க நல்லா வரும் நம்ம கொஞ்சம் சொதுப்புனாலும் அது இதா ஆயிடுங்க
புரியுது புரியுது உண்ம தான் அது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்
சூப்பரா தாங்க பண்ணுவோ
ஆமா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இன்னொன்னு வந்து பாத் தீங்கன்னா ஒரு தடவ ஒரு மாரி வரும் அது ஒரு நாலஞ்சு தடவ செய்ய செய்யதான் நம்ப அது கத்
ஆமாங்கோ அது சமாளிக்கணும் அது வேற
அ டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுக்கு எதுக்கு நம்ம சாக்லேட் ப்ரௌன் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி போட்றோம்
அது வந்து அந்த ஃப்ளேவர் பிரௌணினாவே மெயினா அதுதாங்க போட்ணும் டார்க் சாக் லேட் தாங்க அதுல ஹைலைட்
ஓ சேரி சேரி சேரி ஆமா நீங்க பிரௌணின் எடுத்தா
நீங்க கண்டிப்பா பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்டுனா நம்ம ஒரு பாத்தரத்த ல தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து ஒரு பவுல்ல அத மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஆமாங்கோ அதுக் கண்டிப்பா நெசசரிங்கோ அது வந்து அந்த ஏன்னா அது அந்த ஃபிளவர் அப் ப்ப தான உங்ளுக்கு கிடைக்கும் அந்த பிரௌணினா அந்த சாக்லேட் ஃபிளவர் வேணும் உங்ளுக்கு அந்த சாக்லேட் ஃபிளே ஃபிளேவருக்காக நீங்க அது கண்டிப்பா செஞ்சுதாங்க ஆகணும்
புரியது புரியுதுங்க
ஆமா நா முன்னே எல்லாம் என்ன பண்ணுவேன் சாக்லட் டார்க் சாக்லேட்டு அவ்ளோவா தெரியாது எங்க வாங்கணும் என்ன செய்யணும்ட்டு இந்த டைரி மில்கு இப்டி எல்லாம் வாங்கி கூட யூஸ் பண்ணது உண்டுங்க
இப்ப ட சேரி நீங்க டெய்ரி மில்க் குன்னா எத்துனி வாங்குவீங்க ரெண்டு வாங்கவீங்களா
ஆமாங்கே இது பிளைன் சாக்லேட்டா வருது பாருங்கோ டெய்னி மில்க்ல அந்த மாரில்லா கூட வாங்கி டெட்டெட் ரூப்பிஸ் அந்மாரியெல்லா கூட வாங்கி ஒரு நால்லஞ்சி வாங்கி கூட யூஸ் பண்ணிருக்கோங்க அர்ஜென்ட்டுக்கு டார்க்னா உக்குளுக்கு அதுவே சொல்றேன்னே ஹண்டர்ட் ஒன் ஃபிஃப் டி மே ஒரு பீஸ் வந்துது டார்க் சாக்லேட்டு அத சொல்றேனே ப்ரௌனி வாங்கறதே நம்மளுக்கு எவ்ளோ பெட்டர்ன்லா இது பண்ற செலவு அதுக்குதா எங்க வீட் ட்டு ஆனா நம்ம எல்லா வாங்கி வச்சிகன்னா எல்லா ஐட்டம்ஸ்மே நம்மளுக்கு வந்து ஒரு நாலஞ்சி வாட்டி செய்லாங்க ஆனா அந்த கொக்கோ பவுட்ரு வெண்ணிலா எசன்ஸ்சு மைதா இந்த நாட்டு சக்கரை எல்லாமே இருக்கு நீங்க அடிக்கடி வாங்க வேண்டியது என்ன வரும்னாக்கா பட்டர் அண் டார்க் சாக்லேட் மட்டு செய்யும் பொதெல்லா கொஞ்சோ கொஞ்சோ வாங்கி வேண்டிதா வரும் இ இது இது வாங்கின இன்கிரீடியன்ஸெல்லா உங்களுக்கு ஒரு ஃபோர் பைவ் டைம்ஸ் செஞ்சிகலா
இப்ப நீங்க ஒரு கப்பு ராகி போடுறப்ப அது எத்தன பேர் சாப்பில்லா நாலு பேர் சாப்பில்லாமா
ஆ சாப்புல்லா நம்போ அது பாத்தரோ எவ்ளோ பெருசா வச்சிருக்கோன்றது தாங்கோ அது அதுக்
இப்போ எங்கிட்ட கேக்கு போடுற பாத்தரோ இல்ல இப்போ எங்கிட்ட கேக்கு போடுற பாத்தரோ இல்ல அதுக் பதிலா வேற
நீங்க வீட்லயே ஆமா என்னான்னா அது எப்டி வரு தெர்ல ஸ்டில்ல ஆ ட்ரை பண்ணுங்கோ ட்ரை பண்ணதாங்கோ நறைய பேர் அப்டி கூட ட்ரை பண்றாங்க நா ஆனா அதுக்காகவே அந்த ஸ்டாண்டு அந்த இதுவு வாங்கனங்கோ
புரியுது புரியுது ம்
நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஒன்ஸு
பாக்கறே பாக்லா
ம் அந்த மாதிரி நம்மளுடைய இதுதாங்க எப்டின்றது இது வந்து நம்ம இதுல செய்றோன்றது நம்ம இது பண்றதுலதாருக்கு அதெல்லா ஒண்ணு பெரிய விஷ்யே கெடையாதுங்கோ நம்ம எப்டி செய் நம்ம நெனை ச்சா எதனாலு செய்லான்றது அதுக்கான ஒரு மெத்தேடு அவ்ளோதா எப்டினாலு ஈஸியா செய்லான்றது ஆமா ஈஸியானாலு முடியுது எப்டின்னாலு நம்மள நம்ப கைல தா இருக்குது எது செய்யறதுனாலுமே
ஆமாமா
ஆ நம்ப கஷ்டோன் நெனைச்சா கஷ்டோதாங்கே ஈஸின்னு முயற்சி எடுத்து செஞ்சா ஈஸிதா எனக்கு கூடே எதுமே அது அத பத்தி ஐடியாவே இல்லாம இருச்சி
இப்ப நீங்க கொக்கோ ஒரு கப்புனா கொக்கோ பவுட்ரு பாதி போடுவீங்ளா இல்ல ஃபுல்
இல்லிங்கோ கொக்கோ பவுடர்லா சும்மாட்டு ஸ்பூன்னு டூ டூ டூ ஸ்பூன் த்ரீ ஸ்பூன் இப்டி தாங்கோ போட்ணு ரொம்பல்லா ஆட் பண்ணாலு கசப்பாயிடு அது எவ்ளோ ஒங்களுக்கு ரொம்ப காஸ்ட் ரொம்பல்லா வராது சிகஸ்டி ருபீஸ் செவன்டி ருபீஸ்க்கு கொஞ்சமாதா வரு ஒங்களுக்கு
ஓ
ஆமா நீங்க சும்மா ஒரு டூ டேபிள் ஸ்பூன் இப்டிதாங்க அத ஆட் பண்ணு ஏன்னா சாக்லேட் வேற போட்றீங்கள அதெல்லா வந்து இந்த இது ஸ்மெல் வராம இருக்கறதுக்காக அது வந்து இப்டி என்னான்ஸ் பண்வாங்க நல்லா இருக்கர்துக்காக இந்த வெணிலா எஸன் ம் இந்த இதுவாருக்கட்டு இதுக்கா அந்த இதுக்காக போட்ருக்குது
சில பேர் அந்த பிரௌனிலே இது கூட போடுறாங்கதானங்க அந்த சாக்லேட் பால்ஸ் மாரி உள்ள போடுறாங்க அது ஓபன் பண்ணா லாவா மாரி வெளியே வருமே
அதுதாங்க சாக்கோ சிப்ஸு இல்லன்னா சாக்லேட்ட கூட நீங்க என்ன பண்ணுங்கன்னா கட்டி கட்டியா அங்கங்க போட்டு உட்டா கூடோ அது நீங்க கட் பண்ணுபோது உள்ள அப்டியே சாக்லேட் டா அப்டியே வழியு அது மெல்ட் ஆயிட்டு ஆ அது கூட நல்லா இருக்குங்க பாக்க ஃப்ளேவரு
அ அதுக்கு ஒரு டைரி மில்க்கு ரெண்டு வாங்னா போதுமா பத்து ரூபாது
இல்லிங்கோ பத்தாதுங்கோ அதனால நீங்க முடிஞ்ச வரக்கு அதுக்கு டார்க் சாக்லேட்டே ஒருஃபிப்டி ருபீஸ் அப்டி வாங்கிக்கோங்கோ
செரி ஆனா அந்த டார்க் சாக்லேட்ல ஸ்வீட்டே இல்லியேங்க
ஆனா அது நீங்க நார்மலா கூட சாப்ட்றதுக்கு சாப்பிடணுமாங்கோ அதுல ஏதோ இர்க் குங்ன்றாங்கோ டார்க் சாக்லேட் சும்மாவ கூட டெய்லி ஒரு பீஸ் சாப்ட்டா நல்லதுன்னு நா பாத்
ஆமா அது
ஆனா அது என்னா பெனிஃபிட்ன்னு தெரில ஆனா அது மட்டு நா பாத்தங்கோ இந்த லோ பி பி சுகருக்கோ எதுக்கோ ரொம் இப்போ இது டயட் பிளானிக்கோ எதுக்கொ ரொம்ப நல்லதுன்னு போட்ருந்தாங்கோ தெனமு ஒரு ஒரு பீஸு எடுத்துட்டா சுகரு இருக்குதுங்கோ ஏ இல்லாம லைட் சுகர் தா பட் நல்லா இருக்கு ஒங்களுக்கு சாப்டறதுக்கு
அ கொஞ்சொ கொஞ்சொ சுகர் கொஞ்சொ கசப்பு ஒரு மாரி வளவளன்ருக்
ஆமா ஆமா ஆமா ஆனா அதுதா சாப்டணுன்றாங்கோ டார்க் சாக்லேட் தா நல்லா சாப் னூன்றாங்கோ நீங்க நார்மல் சாக்லேட் கூட கெட்டது ஒடம்புக்கு ஹெல்தி கிடையாது அதனால அப்டி பண்ணுங்கோ
ஒங்க பசங்களுக் வேன் ஸ்நாக்ஸ்ல்லா குடுத்தனுப்புறீங்ளா
ஆமாங்கோ இங்க இப்பல்லா வேற ஸ்கூல் மாறிட்டு இருந்தால அதாவது ஸ்ப் ப் ஃப்ரூட்ஸ் குடுத்த அமைச்சருவே கட் பண்ணி இன்னிக்கு ஆப் பல்ல இது இருந்ததுங்கோ என்னாது ஆ டிராகன் ஃப்ரூட் கிரேப்ஸ் இது மூணும் மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு இது மூணு மிக்ஸ் பண்ணி டப்பால
ஆனா டிராகன் டேஸ்ட்டே இல்ல
இல்லிங்கோ டேஸ்ட்லெஸ் தா பட் நல்லது ஹெல்தின்றதுக்காக குடுத்து விட்
ஆமா ஆமா ஸ்வீ ட்டே இல்ல
ஆ ரொம்ப ரெகுலர் எல்லா கொடுக்க மாட்டேங்கோ ரேரா வீட்ல இருந்தா குடுப்பே இல்லன்னா விட் ருவே இங்க எப்டி ரூல்ஸ்ன் தெர்ல எப்டி இந்த ஸ்கூல்ல பாக்கனுங்கோ
செரி செரி சரி ஆ நன்றி நன்றி
நன்றி